என்ன பண்ணிட்ருக்கே
உம் சும்மா பேபிய வெளாட வச்சிட்டு இருக்கேன்
உம் சேரி வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களா
நல்லா இருக்கெங்க
உம் நானு ஆஹ் இங்க வீட்ல நல்லா இருக்காங்க நானும் சும்மா தான் இருக்கேன் சேரி இந்த ஷாப்பிங் பத்தி தான் பேஸ்லாமேன் பாத்தேம் உம் ஷாப்பிங் ஆஹ் பண்றதுக்கு ஆன்லெய்ன் ஷாப்பிங் ஓகேவா இல்ல நம்மளே போய் உம் ஷாப் பண்ணிக்கலாமா வெளியே போய் பண்ணிற்லாமா அப்டின்னு ஒரு யோஸ்ன இருஞ்ச்சி
உம் என்ன வாங்க போற
இல்ல நம்ம ட்ரெஸ் ஏதாவ்து வாங்கலா அப்றோ வீட்டுக்கு ஏதாவ்து வாங்கலான்னு இருந்தே ஆஹ் எல்லாம் மொத்தமாவே முடிச்சிட் டு வந்துற்லா அப்டின் சொல்டே உம் அதுக்குதான் ஆன்லெய்ன் ஓ கேவா இல்ல நம்மளே வந்து ஆஹ் செக் பண்ணி டேரெக்ட்டா பாத்துக்லாமா அப்டின் சொல்லி யோஸ்சே நானு எது நல்லா இருக்கு இதுல
நீயு நீ நறைய ப்ரோடெக்ட்ஸ் சென் என்ன ப்ரோடெக்ட்டுன்னு சொன்னா நா அதுல ஆன்லெய்ன்ல வாங்லாமா இல்ல வெளிலெ போய் ஷாப்பிங் பண்ணிக்கலாமான்னு நா சொல்வேன்
இல்ல அது ட்ரெஸ் தான் முதல்ல வேணும் எனக்கு ட்ரெஸ் தான் முதல்ல வேணும்
எப்படி என்ன ஏதோ ஒரு பேஷனா இல்ல எதுக்கு ட்ரெஸ் வேணும்
ஆமா அஹ அகேஷனுக்கும் சரி அஹ வீடுல போடுறதுக்கும் சரி ம் ரெண்டுக்குமே வேணும் இந்த குர்த்தி டாப்ஸ் மாதிரி வேணும் அப்புறம் சாரீஸும் நல்லா இருந்தா ஒரு ஒரு ரெண்டு மூணு சேரீஸ் வாங்கிக்கலாம் ஆஹ் அந்த மாதிரி நல்லா இருக்கற நல்லா இருக்கு அப்படின்னா வந்து வாங்கி இருக்கிறேன் நானு உம் இதுதான் வேணும் இதுதான் வேணும் இல்ல பையனுக்கும் தங்கச்சி பையனுக்கும் வேணும் அ அதுனால எது நல்லா இருக்கோ அது வாங்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கே நானு ஆனா ரெண்டுஆய்ஸ்லேஷனா இருக் என்ன ஆன்லைன்ல பாக்லாமா இல்ல டைரக்டாவே போய் வாங்கிட்டு வந்துரலாமா அப்டின்னு
ம் சாரீஸ் பல்கா இருந்துச்சுன்னா நேர்யே போயிர்லா நேர்லே போயி ம் நேர்லே போயி ஷாப்பிங் நேர்லே போய் ஷாப்பிங் பண்ணிக்லா ப்ராடக்ட்ஸ்னா என்னன்ன ப்ராடக்ட்ஸ் வேணு இதுக்கு வீட்டுக்கு
வீட்டுக்கு அ இந்த ஷோக்கேஸ் பொரு பொருள் மாதுரி அது வேணு ஆ அங் இங்க ஒரு இதுல்ல ஷோக் பொருள் மாதுரி வேணு ஒரு இந்த டம்ளர்ஸு க்ளாஸ் அந்த இதுல இருக்கு இல்லைங்ளா ம் எதாவ்து து இந்த ஃப்ரேம் போட்டோ ஃப்ரேம் மாதுரி அந்த மாதுரி பொருள் எல்லா வேணு ஏன்னா இங்க வந்து இந்த ஷெல்ஃப் இப்ப பாத்தா ரொம்பொ ஒன்னுமே இல்லாத மாத்ரி இருக்கா சரி அது கொஞ்சோ டெக் க்ரி பண்ணிற்லாமேன் பாத்த அது அதனால மொத்தமாவே போய் எடுத்துட்டு வந்தற்லா மறுபடியு எதுக்கு ரெண்டு டைம் மூண் டைம் போறது எல்லா ஒரே எடத்துல கடச் சாலுமே வந்து எடுத்துட்டு வந்துடலா உனக்கு தெரிஞ்ச கட எதாது இருக்கா
அ இருக்கு நீ சொல்றது பாத்தா ஆன்லைன் ஷாப்பிங் ஒத்து வராது ம் நேன்னா நீட்டு க்ளாஸு ஆ ஷோகேஷ அ திங்ஸு அப்டிங்கும்போது அதல்லா ஒடஞ்சிடு அ பாக்கிங்ள ம் வரு ஃப்ராப்பரா வரு சொல்ல முடியாது பட் மோஸ்ட் டா வந்து கேரண்டி இல்ல அதனால ம் பேசாம வெளியில்யே ஆன்லைன் ஷாப்பு சோரி வெளியிலே போய் ஷாப்பிங் பண்ணிக்லா நா இங்க பெஸ்ட்டுன்னா நம்ம சி பி ல இருக் க்கு உம் ஒரு கட இருக்கு ஒரு குஜராத்தி கட மாதிரி இருக்கு அதுல வந்து ஆண்டிக்கு அந்த மாதிரி திங்ஸ் எல்லா நெறையா இருக்கு ட்ரெஸ்ஸஸு அங்கேயே இருக்கு அ அது ஒரு குஜராத் தி இவங்க இது ப வச்சிருக்கிற கடதா நெனைக்கிற ஆ அதுல வந்து சீப் பன் பெஸ்ட்டாவு இருக்கு உம் ஆண்டிக்கு இதெல்லா வந்து ரொம்ப ஆ நா எப்டி சொல்றது நம்ம ம் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கு உம் கொஞ்ச பெஸ்ட்டா இருக் கு பாக்கும்போது அப்பற ஷோகேஸ் நீ சொன்ன ஷோ ஷோக்கேஸ் திங்ஸு வந்துட்டு நல்லாருக்கு நெறைய டாய்ஸ் இருக்கு கு அ அப்புற டால் இருக்கு ஆ அப்றோ பாட் இருக்குல்ல பாட் இருக்குல்ல பாட்ல வந்து நிறைய டிசைன் போட்ருக் பாங்க அந்த பாட்டே வந்து வித்தியாச வித்தியாசமா இருக் கோ
ஆ இல்ல நா இப்போ சா ரிஸ் அப்படின்னா அ எப்படியு நா தொட்டு பாத்துதா வாங்குவே உம் ஏன்னா அந்த மெட்டீரியல் பாத்து நல்லா இருக்கு அப்படின்னாதா நா வாங்குவே அதனாலயே ஆன்லைன் ஷாப்பிங்க்கு நா போர்தில்ல ஆன்லைன் ஷாப்பிங் வந்து ஆ ஆ ஒரு நாலு டைம் பண்ணியிருப்பே போல மா தம்பிக்கா த ஒரு பேட் டென்னிஸ் பேட் ஒண்ணு வாங்குன அப்றோ வந்து ம் வேற என்ன வாங்குன ஆ இவனுக்காக அந்த டாய்ஸ்சு ஆ அப்றோ ஒரு ஏரோ ப்ளேன் ஒன்னு ரிமோட் கண்ட்ரோல் ஏரோபிளேன் இது மட்டுதா நா வாங்கியிரு கே ஆனா ட்ரஸ்ட்டானு எனக்கு தெரி ரில அதனாலயே ஆன்லைனுக்கு போகறத்துக்கே கொஞ்சோ பயமாருக்கு
நா இல்ல அப்டே மோசமா சொல்ல முடியாது ம்மு நா வந்துட்டு என்ன வாங்கிருக்கே ஹேண்ட் பேக்ஸ் வாங்கிருக்கே அது வந்து நல்லா தாருந்தது எதுமே வந்து ஒர்ஸ்ட் கெடையாது ஸ்லீப்பர்ஸ் வாங்கிருந்தே அதுவு நல்லாதாருக்கு அப்றோ பேபிக்கு ட்ரெஸ் வாங்கிருந்தே அதுவு நல்லாருக்கு ம் இது அப்றோ பெட்ஷீட் ட்டு ஆ அது வந்து குவாலிட்டி வந்து இன்னு நல்லாருக்கு ம் இப்ப டூ ஹண்ட்ரட் ருபீஸ்கு ஒரு பெட்ஷீட் வாங்கிருக்கேன்னா அது நல்லா தாருக்கு டூ ஹண் அது வோர்த் தா வேஸ்ட்டு மணி வேஸ்ட்டுன்ற மாதிரிலா எதுவு இல்ல ஆ அது நல்லாருக்கு நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து வாங் கூடாது அப்டின்னா இது இருக்கு இல்ல ஃபே ஃபேஸ் வாஷூ ஃபேஷியல் திங்ஸ்லா இருக்குல அது ஆ கிரீம்ஸ் ஐட்டம்ஸ் அது அது அதுக்கப்ப ற வந்து இந்த நட்ஸு அது அ அதுக்கப்ற அது வாங்கலா இல்லன்னு சொல் ல ஆனா வந்துட்டு நம்ம டேரெக்ட்டா வாங்றது வந்து ஃபெஸ்ட்டு அந்த நட்ஸு அதுக்கற இந்த சோப்பெல்லா யூஸ் பண்ணுவோல ஆ இது லா வந்துட்டு ஆன்லைன் பிஃபர் பண்றது கொஞ்சோ கம்மி பண்ணிட்டா ஃபெஸ்ட்டு உம் மத்தபடி இந்த மாதிரி ம் வீட்டுக்கு தேவையான பொருள் பகு அப்போ ஷோகேஸ் திங்ஸ் அது அந்த மாதிரி எல்லா வந்துட்டு ஆன்லைன்ல வாங்கிக்கலாம் அது ஒன்
உம் ஆனா எனக்கு இந்த சாரீஸ் எல்லாம் வந்து ஆ கொஞ்சம் சாரீஸ் இந்த குர்த்தி டாப்ஸ் ஆ வாங்களலாமா
ஆ சாரீஸும் நா வாங்கியிருக்கே ஆன்லைன்ல நல்லாதா இருக்கு ஒர்த் ஃபார் மணி மீஷோ இருக்குல்ல உம் மீஷோ உள்ள உள்ள வாங்கியிருக்கே அது வந்து த்ரீ ஹண்ட்ரட்னா அதுக்கு எத்த மாதிரி ச டெய்லி வியர் சாரீ தான் நல்லா இருக்கு காட்டன்லயும் இருக்கு சிந்தட்டிக் எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து இருக்கு பெஸ்ட்ட் தா அப்புறம் ஃப்ளிப்கார்ட்ட் அமேசான் விட கம்பேர் பண்ணும்போது மீஷோ ஓகே அ நாட் பேட் ரொம்ப மோசம்ல்லா கிடையாது ஆ மிசோலா வந்து வாங்கிக்கலா ஒன்னும் பிரச்சனை இல்ல டிரரஸ் இப்போ டெய்லி வியர் கூர்த்தா டாப்ஸ் எல்லா வாங்கியிருக்கே நா டாப்ஸ் எல்லாம் வாங்கி இருக்கேன் அதுவும் நல்லா இருக்கு செயின்னு செயின் வாங்கியிருக்கே பாப்பாவுக்கு செயின் வாங்கியிருக்கே இயரிங் வாங்கியிருக்கே எல்லாமே வந்து நல்லா இப்ப நா வாங்ன ப்ராடக்ஸ்ல எதுவுமே நா ரிட்டன் பண்ணது கிடையாது எல்லாமே வந்து சாட்டிஸ்பையிங்காக தா இருக்கு நீ வந்து பல்க்கா வேணும் அப்படின்றதுனாலா ஆ நம்ம வந்து நேரில்ல பார்த்தா அவங்க கலெக்ஷன் வந்து டக்கு டக்குன்னு எடுத்து காட்டுவாங்க இப்ப நம்ம ஆன்லைன்ல பாத் பண்ணிட்டே இருக்கணும் உம் அது கொஞ்சம் டயர்ட் ஆகும் இப்ப ஷாப் போனேன்னா அவங்க வந்து எடுத்து போட்டுட்டே இருப்பாங்க கலெகஷன்ஸ் புது புது கலெக்ஷன்ஸ் அவங்க எடுத்து காட்டுவாங்க காட்டும் போது வந்து நீ சிம்பிளா சூஸ் டக்குன்ன சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிட்டு இத நான் சொன்ன கட வந்து அது பெஸ் த்
ஆஹ் இப்போ எத்த எ எவ்வளோ ரூபாக்கு நம்ம வாங்கிக் இப்போ குர்த்தி டாப்ஸ்னால் காஸ்ட்லியாக போனால் நல்லாிருக்குமா இல்லை கம்மி சீப் அண்ட் பெஸ்ட்டா போலாமா நான் எப்போவுமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் போகணுன்னு யோசிக்கி உம் வந்து ரொம்பனா ரொம்ப வருஷம் வருமானா அது அப்படி தெரியாது நம்ம வைக்கிறத தான் ஆனா வந்து சீப் அண்ட் பெஸ் ஆஹ் சீப்பாதான் போவேன் நானு அந்த மாதிரி ஓகேவா இல்ல லைப் இருக்கணும் அப்படின்னா உம் ஸ்லியா கொடுக்கணுமா எப்படின்னு தெரியலையே
இல்ல சீப் அண்ட் பெஸ்ட் வேண்டா ட்டுது என்னன்னா அஹ எப்போதுமே ஆன்லைன்ல வாங்நாளும் சரி கடையில வாங்னு என்ன வாங்னாலும் கடையில வாங்கும்போது தொட்டுப்பாத்து வாங்குறேன்னு வை இப்போ ஆன்லைன் வாங்கும்போது இதுவந்து பைவ் ஹண்டரட் மேல கடில வாங்கினாலும் ஃபைவ் ஹ்ன்ரட்னு மேல வாங்கின உங்களுக்கு கொஞ்ச பெ்ஸ்டா கிடைக்கும் பைவ் ஹண்டர் சிக் ஹண்டர் மேல என்னா பெஸ்டா கிடைக் அதுக்கு கம்மியா நீ வாங்கினேன்னா வந்து அது லைஃப் அதுக்கு இருக்காது அது வர்த்து இல்ல கிழிஞ்சிரும் டக்குன்னு கிழிஞ்சிரும் உம் அதனால அதுவதா இருக்காது இதுமே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மேல அப்படி வாங்கனா பெஸ்ட் நல்லா இருக்கும்
ஓகே சாரீஸ்ஸுமே அப்படி சுடி சாரிஸ் எல்லாமே ஒருத்த
ஆஹ் சாரீஸ் எல்லாமே உம் ஃபைவ் ஹண்டரெட் மேல எடுத்தால நம் நல்லா இருக்கும் நீ கேஷன் எடுக்கணும் அப்படின்னா தோஸண்ட் ஓகேசன் என்ன எவ்ளோ பிளான் பண்ணியிருக்கன்
ஏய் பிரைஸ்ண்டு இல்ல ஆஹ் எனக்கு பெஸ்ட்டா இருந்தா ஓகேன்னு நறயா எடுத்தாலும் எடுத்துக்கலாம் பெஸ்ட்டா இருந்தா ஓகேன்ற மாதிரி இருக்கு
அப்போ நான் சொன்னன் கடையே பிரிஃபர் பண்ணிக்கலாம் அங்கேயே போயிக்கலாம்
உம் அப்போ ஓகே அப்ப வேணா அது வேணா சூஸ் பண்ணிக்கலாமா ஆஹ் அப்போ நீ கூட்டிட்டு போவியா நாளைக்கு போலாமா என்ன
உம் நாளைக்கு போலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்துருட்டு நான் அவர் கிட்ட கேக்குறேன் உஹம் வண்டி அரேஞ்ச் பண்றியா இல்ல நான் அரேஞ்ச் பண்ணுமா
இல்ல நான் அரேஞ்ச் பண்ணிறேன் ஆஹ் வண்டி வேணா அரேஞ்ச் பண்ணிறேன் நீ கேட்டு பாரு எப்போ போலாம் அப்டின்ற டீடெயில்சு கேட்டுபாறு எங்க போனா நல்லா இருக்கும்
ம் இல்ல நான் சொன்னது பெஸ்ட் நீ சொல்ற ப்ரைஸ்க்கு சீப்பன்ட் பெஸ்ட்னாலும் சரி பெஸ்ட்டா வேணும்னாலு சரி நான் சொல்ற கடை ஓகே அப்படி உனக்கு அங்க அங்க திருப்தியா இல்ல அப்டின்ற பட்சத்துல நம்ம ஆனா அங்க வேர கடைங்களே இருக்கு எனக்கு தெரியும்
இல்ல ஒன்னு ரெண்டு இந்த ஆன்லைன் ஷாப் பண்ணிக்கலாமா என்ன எப்படி பாக்கலாம் ஆஹ் சரி சரி ஆன்லைன் ஷாப் பண்ணிக்கலாமா போ
ஆன்லைன் வேண்டாம் டைரக்டாவே போய்க்கலான்றே
ரெண்டு இது வந்து ஆன்லைன்ல
சரி நான் இல்ல நான் சொல்றது என்னன்னா பர்ஸ்ட் அங்க போய் பாக்கலாம் உனக்கு நீ ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுக்கோ லிஸ்ட் போட்டு வச்சு எல்லாத்தையும் வச்சுக்க என்ன வேணுனு சொல்லி நல்லா திங்க் பண்ணி எழதி வச்சுக்கோ அதுல நீ வெயிட் பண்ற மாதிரி அங்க இருந்தா வாங்கிக்கலாம் நீ நினைக்க இருக்கிற மாதிரி அங்க இல்லலைன்னா நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் போய்கலாம் நீ கொஞ்சம் பொருள அங்க எடுத்துட்டு உனக்கு திருப்தி ஆகலைன்னா ஆன்லைன்ல பார்த்து நம்ம வந்து எடுத்துக்கலாம்
உம் செரி பொ ஹ நா ஒரு லிஸ்ட் போடுறே லிஸ்ட் ட் போட்டு உனக்கு நா அனுப்புற ஓகே வா என்னன்னு சொல்லி நீ செக் பண்ணு
உம் சேரி சேரி சேரி ஓகே பாய் உம் உம் உம் உம்